சேரி
ஆமா தோழி
ஆஹ் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குறேங்க எப்டிருக்கீங்க
ஆஹ் நல்லாருக்கேங்க நீங்க எப்படி இரு
நல்லாருக்கே செல்லமே க்காங்க
ஆஹ் எல்லாருமே நல்லா இருக்காங்க அங்கல்லா எப்டிருக்காங்க
எல்லா நல்லாருக்கங்க சாப்பிட்டீங்களங்களா என்ல்ல பண்ணிட்ருக்கீங்க
நானா நா வந்து சும்மா தா கொழந்தைய தூங்க வச்சுட்டுருக்கே நீங்க என்னா பண்றீங்க
ஆம் சும்மாதா தோழி இருக்கே
ஓகேங் சிஸ்டர் சாப்ட்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சுங்க ஆஹ் இன்னைக்கு எ இன்னைக்கு என் த ஒரு காரணமா பேசுறதுக்கு இல்ல
புரியலங்க கேக்கல நீங்க பேசுற வாய்ஸ் கொஞ்சோ கிளியரே கிளியரா இல்லைங்க கொஞ்ச ரொம்ப இதா கேக்கரா மாரி இருக்கு ஆ இப்ப கேக் பேக்ரவுண்ட்ல ஏதோ கொஞ்ச சவுண்ட் இருக்க மாரிருக்கு எ எறச்சல் மாதிரி
இப்ப கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குதுங்க ஓரளவுக்கு
ஆ இல்ல இனைக்கு ஏதோ தலைப்பு வச்சிருக்கீங்களா இல்ல
தலைப்பு நீங்க இல்ல நம்ம பொதுவாவே பேசலா தலைப் ல் அப்படிலா ஒன்னு இல்லைங் சிஸ்டர் பொதுவாவே நம்ம பேசலா ஏதாச்சு
சமையல் செஞ்சிங்க
இன்னைக்கு சமையல் ஒண்ணு பண்ணல பாசி பயிரு கொழம்பு வச்சு ரச வச்சுட்டேங்க சிஸ்டர் நானு
சரி சேரிங்க தோழி நா இன்னைக்கு காலையில சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு ரசம் வச்சேங்க அது இல்லாம புடலங்கா பொரியல் கூட்டு மாரி வச்சிருந்தேங்
ஓ அந் அது எந்த மாரி பண்ணுவீங்க பொள்ளங்கா கூட்டுனீங்க
அது எப்போதும் போடுதாங்க பொடலங்காவ வந்து சின்ன சின்னதா பொடுசு பொடுசா நறுக்கி வச்சுட்டு அ என்ன ஊத்தி கடுகு போட்டு வர மிளகா சின்ன வெங்காய கொஞ்ச போட்டு வேணும்னா பூண்டு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வணக்கி க பூண்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி கட் பண்ணிதாங்க போட்டுட்டு அப்பற பொடலங்காய போட்டு நல்லா வணங்கிக்கலா வேணும்னா மஞ்சத்தூள் கொஞ்சு போட்டுக்கலா அதோட கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல பச் பச்ச மொளகா ஒரு ரெண்டு தேங்கா போட்டு நல்லா கொஞ்சோ கொர கொர ப்பா அரைச்சு ஆ இந்த புடலங்கா அளவுக்கு வ வெந்ததுக்கு அப்றோ அத போட்டு நல்லா கெளறி விட்டுகனு அத
ஓகே ஓகேங்க
நல்லா வெந்ததுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா நல்லா நறுமணமா நல்லா டேஸ்ட்டா இருக்கு
ஓகே ஓ அதுக்கு மேல கொத்தமல்லி கொத்தமல்லி தூள் கொத்தமல்லியெல்லா போட்னுங்ளா ஃபிளேவர்
இல்ல இல்ல நா வந்து கொத்தமல்லி போட மாட்டே ஏன்னா அது போட்டாலு வீட்ல சாப்பட மாட்டாங்களா
ஓகே ஓகேங்க
ஆனா இதோட நா அப்டியே நிறுத்தி எடுத்து எல்லாத்துக்கு பரிமாற ஆரம்பிச்சிருவே அது ரசத்துக்கு பொரியலுக்கு நல்லா இருக்கு சாம்பார் வெச்சா சாம்பாருக்குமே அது நல்லா அண்ணே
ஆமா ஆமாங்க ஆமா சப்போஸ் நம்ப சாம்பார் வைக்கலனா கூட நம்ப ரைஸ் தை ஏ எம் டி ரைஸ்
ஆமா அப்டி செஞ்சி சாப்ட்டுகுவே கொஞ்ஜோ நெய்யோ இல்ல வேற எ அத எண்ணெ ஊத்தி தேங்கெண்ணெய மேல ஊத்தி சாப்ட்டீங்கன்னா இன்னமே நல்லாருக்கு
ஓகே ஓகேங்க ஆஃப்டர்ன் நோன் என்ன செஞ்சீங்க ஆஃப்
அதேதா அதேதா காலைல தோச ஊத்தி க தோச ஊத்தி அந்த சாம்பார் சாப்ட்டாச்சி அ மதியோ வந்து சாப்பாடு சாத ரசோ எக்ஸ்ட்ரா வெச்சி சாம்பாரோட சேத்து அத கூட்ட வெச்சி சாப்ட ட்சி பெருசாலா ஒன்னு செய்யற்த ஏன்னா நம்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ஜமாதா ஏன்னா ரெண்டு பேரு தா கொழந்தைகள் இல்ல அதனால ரெண்டு பேத்துக்கு அளவா மட்டு செஞ்சி சாப்ட்டுகளா அவ்ளோதா
போதுங் சிஸ்டர் இதுவே இவ்ளோ சமச்சிருக்கீங்க கொழம்பு ரசம் பொரியல்னு செஞ்ச்சிருக்கீங்க அப்
ஏனா கணவருக்கு வந்து பாத் பாத்தீங்கனா இப்டி வெச்சாத புடிக்கு இங்க ஒ
ஆமா இல்ல மோஸ்ட்லி வந்து நெறைய பேத்துக்கு இந்த வெரைட்டி ரைஸ விட இந்த மாரி மீல்ஸ் ஐட்டந்தா ரொம் இப்ப லைக் பண்றாங்க
ஆமாங்க அதுவு ஏ கணவருக்கு டிஃபன்னுன்னு செஞ்சி குடுத்துட்டா ஏ சாப்டவே மாட்டாரு நீங்க ஒயிட் ரைஸ் செஞ்சி வைங்க ஏப் எவ்ளோ நேரோ வேணா எவ்ளோ வேணா சாப்ட்டுக்குவாரு
அதா அதாங் சிஸ்டர்
நானு இது வந்து வழக்கமாவே வச்சிருக்காங்க ஏன்னா அப்பத்துலந்தே அப்படியே பழகிட்டாங்க
ஆமா அது வந்து இப்ப சில டைம்லா வந்து ஒயிட் ரைஸ் சாம்பாரு ரசம் அப்பற லாஸ்டா வந்து சில பேர் தயிரோடு முடிப்
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அதுவும் நல்லா இருக்கும் நீங்க என்ன சமைச்சிங்க மதிய என்ன ஸ்பெஷலா சமைச் சின்ன
ஸ்பெஷல்லா இல்லைங்க சிஸ்டர் நா வந்து மார்னிங்கே குக் பண்ணிட்ட நானு மார்னிங் குக் பண்ணது ஆப்டர்நூன் துக்கு நான் மார்னிங் நா பேபிக்கு இட்லி குடுத்துடு நானு இட்லியே சாப்பிட்டுட்டே நானு
ஓ இட்லி வச்சு குடுத்துட்டீங்களா
ஆஹ் இட்லி வந்துட்டு பேபிக்கு இட்லி இட் பேபிக்
இல்ல பேபிக்கு இட்லியோட சேத்து என்ன ஊ ட்றிங்க
இட்லியோ இல்ல இப்ப நா கொஞ்ச பேபி கொஞ்ச ஹெல்த் டியூஷன் நான் வந்து இன்னைக்கு பாலோட விட்டுட்டேன் நானு அவனுக்கு நான் லைட்ஃபுட்டா கொடுத்துட்டேன் நான் எப்பயுமே நம்ம என்ன பண்றோமோ சட்னி சட்னி சாம்பாரோட லைட்டா அவனுக்கு காரம் கம்மியா யா வச்சு அவனுக்கு நான் பண்ணிகொடுத்துருவேன் நானு இப்ப கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூனாலே டூ டேஸ் இட்லி இட்லி ஒன்லி மில்க் மட்டும் தான் அவனுக்கு குடுத்துட்டு இருக்கேன் நானு
சரிங்க சரிங்க
ஆஹ் அப்புறம் குழம்பு பாசி பயர் குழம்பு வச்சுட்டு ரசத்தோடு விட்டுட்டேன் நானு நைட்டுக்கு ஏதாச்சும் தா நா நைட்டுக்கு ஏதாச்சும் டின்னர் தான் மோஸ்ட்லி பிரிப்பேர் பண்ணுவாங்களா நெனைக்கிறேன் அது ஈவனிங் மேல டிசை பண்ணிக்கலாம்ன்ட்டு
பவுமே இரவு நேரத்துல கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டோம்னா ஆ அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ந நம்ப கொஞ்சம் ஹெவியா சாப்ட்டு தூங்கும் போது அடுத்த நாள் எந்திரிக்கும் போது இது ஒரு சோம்பல் மாரிதான் இருக்கும்
அது இல்லங்க அது வந்து இப்ப இல்லைங்க இல்ல நம்ப நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி நைட்டு வந்து ரைஸ் சாப்பிட அந்த ஒன் பாட் ரைஸ் சூடாக சாப்பிட லைக் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இயர்லி டைம்மா ஒரு எயிட் ஓ கிளாக் க்கு முன்னாடியே சாப்புட்றவங்களுக்கு ஓகே பிரச்சன கடையாது இப்ப நைன் ஓ க்ளாக் டென் ஓ க்ளாக் தவங்கள்க்கு லைட் ஃபுட்டு தா ரொம்ப கரெக்டா இருக்கூ
ஆ செரியா சொன்னிங்க செரியா சொன்னிங்க
ஆ ஆமாங்க
அங்க மழைங்லா இங்கல்லா பாத்தீங்கன்னா ஒரு மூண் நாளா ம மழை தொடர்ச்சியா மழை பெஞ்சுட்டே இருக்கு
இங்க வந்துங் ஸ் இங்க வந்து
அதுவும் மழைக்காலம் வந்துருச்சோ என்னவோ தெரியில
ஆ இன்னும் மழைக்காலம் வர்ல இப்பதா வந்து ரெ இப்பதா வந்து சம்மர் சீசனே முடிஞ்சு இப்பதா அடுத்து வந்து காத்தெடு காத்து அடிச்சுட்ருக்கு நல்லா
அப்டிங்களா இங்கேல்லா பாத்தீங்கன்னா மழைக்காலம் மாதிரி பெஞ்சுட்டே இருக்குங்க மழை
ஆமா இங்கேயுமே சிஸ்டர் மர் காலையில பாத்தீங்கன்னா நால் நாலு தூறல் தூருச்சுங்களா அதுக்கப்புறோ நல்ல வெயில் நமக்கு அப்பறோ வந்து நல்லா காத்து அடிச்சுது இப்ப திருப்பி வந்து மூடமா இருக்கு இன்ன என்ன என்ன நடக்குன் தெரியில
ந்து செரியா வேல செய்ய மாட்டேக்குது
இயற்கை ந இயற்கை வந்து சொல்றது ஒண்ணுங் சிஸ்டர் நடக்
நடக்கறது ஒன்னா இருக்கு எனக்கு அதுவும் செரிதான் இதுவும் செரிதான்
மக்களே மாறும்போது இயற்கை மாற வேண்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் மாறதுக்கு ஏத்த மாரிதான் வீட்ல மாறிட்டு இருக்கு
ஆமாங்க சிஸ்டர் நீங்க வெளியல ங்யு ட்ரிப்பெல்லாம் போலீங்களா
போகணும் தோழி ப்போ வர ஞாய ஞாயிற்று கிழமைதான் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு
ஓகே ஓகே சண்டே வ சண்டே வந்துட்டு செரி முகூர்த்தம் டேட்
ஆமா தோழி இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா முகூர்த் தா அதுவும் இப்ப வந்து வைகாசி முகூர் சொல்லு வாங்க இல்லைங்களா அத அதனால எல்லா விசேஷங்களும் ஆமா ஆமாங்க நீங்க அடுத்து ஆனி மாசம் ஆடி ஆடி இல்ல எதுவும் பண்ண முடியாது அதனால் இந்த ரெண்டு மாசம் தான் வந்து பாத் த்தீங்னா தொடர்ச்சியா முகுர்த்தம் வந்துட்டே இருக்கும். கணவரோட நண். இவருக் கு வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பு. அதனால அதுக்கு போக வேண்டியதிருக். கு. அப்டி போனோனா அப்டியே ஒரு. எதாவது ஸ்தலத்துக்கு போய்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு. போலானு சொல்லி கணவர் சொல்லிருக்காரு. நானும் ரொம்ப நாளா கேட்டுடே இருக்கேன்.
கேங்க. வெளிய அடிக்கடி போமாட்டிங்ள இல்ல அடிக்கடி போவீங்ளா வீக்லி வீக்லி.
டயம் நேரம் கெடைக்கும் போது அஹ் அவரு வேல முடிச்ட்டு வந்ததுக்கப்றம் கூட எங்கயாச்சும் வெளியில போவோம் போய் சாப்டறதுக்காக வேண்டி போவோம்.
ஓக்கே ஓக்கே நீங்க ஹவுஸ் வைஃப். புங்லா இல்ல ஒர்க் பண்ணிட்ருக்கீங்ளா.
ப்பண்ணிட்ருக்கே தோழி.
ஓக்கே ஓக்கே வீட்டுல இருந்துங்லா இல்ல ஆபீஸ். போயிருவிங்ளா.
ஆங் வீட்ல இருந்தேதான் ஒர்க் பண்ணிட்ருக்கேன்.
ஓக்கேங்க உங்க ஒர்க்கல்லா எப்டி போயிட்ருக்கு
அதெல்லா பரவால்ல நல்லாவே போயிட்ருக்கு
ஓக்கே ஓக்கேங்க
ஒரளவுக்கு நல்லா நார்மலா போகுதுன் வெச்சி அங்கைனா வேலைக்கும் போய் வேலை. யும் செஞ்சிட்டு. வீட்டு வேலையும் பாத்திட்டு இருக்கணும் அப்டின். ஹுஹுஹே கொஞ்சம் செரமமாருக்கு கணவரைப் பார்க
பட் என்னாங் சிஸ்டர் பண்றது பட் இல்ல கேள்ஸா பொறந்துட். டாலே இந்த எல்லா வொர்க்குமே உமனா இருப்பாங்க ஹேண்டில்.
கண்டிபா கண்டிபா தோழி உண்மையா உண்மையான வார்தைகள் நா இப்ப யோசிக்கிறேன் எங்கம். மால என்ன எப்டி சமாளிச்சிருப்பாங்க.
கண்டிப்பா அப்பர் இல்லிங்க அப்ப இருக்கிறவங்கெல்லா இல்ல நீங்க இப்பயே இவ்ளோ வொரி. பண்ணிங்ணா பேபிஸ்லாம் வந்துட்டாங்கனா எப்டி மேனேஜ்.
அது கரெக்டு தான் அதனால தான் யோசி. சிக்ரே தோழி நான் நீங்கெல்லாம் சொல்லும் போது நா யோசி. திப்ப இப்ப நம்மளே இவ்வளவு யோசிக்க இருக்கறமே அப்ப இவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க குழந்தைய வச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்திட்டு வீட்டையும் சமாளிச்சுட்டு கணவரையும் பார்த்துட்டு அவர் வேலை போகும்போது அவருக்கும் எல்லாமே செஞ்சு செரமம் தோழியா ஆனா உண்மையா ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பெண்மை பாரே புரட்சி பெண்களா இருக்கும்போது ரொம்ப பெ
கண்ஃபாம் வீட்ல இருந்து வீட்ல ஆனா மத்தவங்களோட பார்வ வந்து வீட்ல தான இருக்கு உனக்கு என்ன னு ஒருக்கு அப்படிங்கிற மாரி கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க கேக்குமோ நமக்குதா ரொம்ப வந்து வெக்ஸ் ஆயிரு இது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அது ஆனா அவங்களுக்கு அது புரிய மாட்டேக்குது பாருங்க
ஆமாமா நிறைய பேர் அப்படிதாங் சிஸ்டர் இருக்காங்க ஐயய பா இது வந்து ஜென்ஸ் விடங் சிஸ்டர் காமனா கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஓட ஃபீலிங் கேர்ள் மே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க முக்காவாசி சொல்றது வீட்ல இருக்க பெரியவங்க அவ வீட்டுல தானே இரு க்கா அவளுக்கு என்ன வேல இருக்கு அப்படிங்க மாரிதா கொஸின் பண்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா பாங்க கண்டிப்பா அது யாருக்கும் தெரிய மாட்டேக்குதுங்க நமக்கு தா தெரியுது நம்மளோட வேலை ஏன்னா நம்ம காலையில எந்திரிக்க ந்ததுல இருந்து இரவு படுக்கற வரையு அ அலுவலகத்துல ஆண்களோ பெண்களோ போய் செய்யிற வேலைய விட நம்மதா அதிகமா வீட்ல வேல செய்றோ
அவங்களாச்சு வந்துட்டு நைன் டு பைவோட டைமிங் முடிஞ்சு நமக் கு வந்து மார்னிங் ஃபைவ்ல இருந்து நா நைட் டு நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் ரிப்பீட்டடு ஒர்க்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு வேல முடிச்சுட்டு இன்னொரு வேல முடிஞ்ச ருச்சி நனைச்சா திரும்பி இன்னொரு வேல ஆரம்பிக்கு
கன்ஃபார்ம் சிஸ்டர் அப்படிதா எல்லாமே வந்து ரொம்ப நமக்கு டிபிகல்ட் அது சண்டேனா வந்து ஸ்பெஷலா நம்ம பையனு பண்ணனு குக்கிங்கு
ஆம்மா ஆம்மா ஆமா ஆமா அதுவு உண்மதா எதோ ஒரு அசைவம் வேணும்
சண்டே தா நமக்கு ஒன்டே ரெஸ்ட்டு கெடைக்கிற மாறிருக்கு அன்னைக்கு நம்ம ஃபுல்லா கிச்சன்லய இருப்போ நம்ப லேட்டா சமச்சி லேட்டா சாப்புலான்னு பாத்தம்னா அது கிச்சன் கிச்சன் கு
ஆமா இங்க வந்து பாத்தீங்க கிச்சன்ல இருந்தாலே அது ஒரு நாள் ஃபுல்ல போயிடும்
ஆமாங்க காலையில சாப்பாடு வந்து ஆஃப்ட்டர்நூன் சாப்பிடுவோ ஆப்டர்நூன் சாப்படுறது ஆஃப்டர்நூன் அந்த ப கட்டாயுறு அப்புறம் டின்னருக்கு வந்து ஸ்பெஷலா நம்ம பண்ணுவோ காலையில வச்சத குடுக்கலான்னு பார்த்தா அத அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க
அய்யோ அதுவெறு நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நமக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு
கன்ஃபார்ம்
அது யாரு எப்புடி நெனச்சாலும் ஆனா உண்மை அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையு செய்யறதுல நம்ம நம்ம உமென்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டே சொல்லணும்னு வச்சு
கன்ஃபார்ம்ஸ் அது மத்த டேஸ்னா கூட ஆஹ் சொல்லுங்க
இப்ப யோசிக்கிறே சிஸ்டர் எங்க அம்மலா எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு
கன்ஃப இல்லங் ச இத விட நீங்க இத விடங் ச நம்ப வந்து நம்ப அம்மாவா ஆகுற டைம்ல தா நம்ப அம்மாவோட வேல்யூஸ் நமக்கு புரியு அப்பெல்லா நம்பல அப்புடி வளத்தாங்க நம்ப ஜாலியா படுத்திருந்தமே அவங்குளுக்கு தலவலினா நம்ம ஜாலியா படுத்திருந்தமே அதுல கூட அவுங்க ஒர்க் பண்ணாங்க ஆனா நமக்கு தலை வலி வந்தது நம்ம ஃபீல் பண்றோ அய்யோ அம்மா வேணுமே
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அவுங்க இதல்லா தாங்கிட்டு வேல செஞ்சாங்க ஆனா நம்மளால முடியமான்னு கேட்ட நம்மள நமக்கு தெரியல நம்ம எல்லாத்தையு தாங்கி பண்ண முடியுமானு ஐயோ கடவுளே ஏகப்பட்ட வி இருக்கே தோழி நம்ம யோசிச்சோன் வைங்களே
மக்கள் மாரி தானேங்க சிஸ்டர் நம்ம அதுலதானே நம்ம சர்வீஸ் பண்ணி ஆகணும்
தொய் கே நம்ம அடுத்த அழைப்புல சந்திக்கலாம் தோழி கண்டிப்பா நன்றி நன்றி தோழி